கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது இப்ப எத பத்தி பேசலானா உங்க நீங்க டெய்லி ரொடீன் நா இது ஃபுல்லா இன்னைக்கு காலையில இருந்தா இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்குலையா இதா ரொட்டீனா நா பண்ணிட்டு இருக் கே அப்டினு அது எதுனா சொல்ல முடியுமா
கண்டிப்பா ஏனா வந்த்து என்னோட ரொட்டீன் வந்து கல்லூரி வரைக்கு எனக்கு தெஞ்சு ஆறு மணிக்கெல்லா எழுந்து கெளம்பி நல்ல புள்ளையா வந்து பாத்தீங்னா எட்டு மணிக்கெல்லா வந்து பஸ் இருக்கும் அதுல போய்ட்டு வர்றத்தா வந்து என்னோட ரொட்டீனாவே இருக்கும். போயிட்டு முடிச்சுட்டு வரத்துக்கு மூணு மணி விடுவாங்கன்னா வீட்டுக்கு வரதுக்கு ஒரு நாளே முக்கா அது போல வரந்த இது வு போய் இப்ப என்னன்னா ஒர்க் இருக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்னா ஒர்க் பண்ற நேரத்துல வந்து பாத்தீங்னா செரி ஓகே நம்ம லாகின் பண்றோ லாக் அவுட் பண்றோ அது தவிர்த் த்து வந்து பாத்தீங்கன்னா காலைல எழுந்திருக்கும்பொழுது நேரமே வந்து எனக்கு தெரிஞ்சு மு முக் ஃபுல்லாவே மாரிச்சுதா நா சொல்லுவே கால்ல வந்து ஒரு எட்டு மணிக்கு எழுந்திருக்கதா இருக்கு சாப்பிட்டுடு அதுக்கப்புற வந்து ஒர்க் பண்றதா இருக்கு அதுக்கப்புற கிளாஸ் போறதா இருக்கும் அதா கிளாஸ் முடிச்சதுகப்புற வந்து அகைன் எதுனா ஒர்க் இருக்கு இல்லனா படிக்கிற விஷியமா இருக்கறோ லாங்குவேஜ் கத்துக்கறதா இருக்கட்டு ஆ இது வந்து பாத்தீன்னா இதுக்கு லாங்குவேஜ் கிளாஸ் அட்டெண் பண்றதா இருக்கட்டு அதுக்கப்புற வந்து வீட்டு வேல செய்றத இருக்கட்டு இதேப்போல வந்து பாத்தீன்னா ரொட்டீன் பண்ணி பண்ணி பண்ணி ஒ- ரு எப்டி சொல்றதுன்னா ஒரு சைக்கிள் மேரி கிரியேட் ஆவுது நைட்டு வந்து அந்த தூங்குற நேரமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே குறைவாதா வந்து இதுவாகுது அப்டி இருக்கும்பொழுது எனக்கு ஒரு கட்டத்துல வந்து பாத்தீனா இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு ஒரு விஷ்யோ வந்து அ வர ஆரமிச்சி என்னடா இது நம்ப வந்து ஏனா நம்ப ஒரு விஷ்யத்த வந்து மேற்கொண்டு தொடந்து பண்ணிட்டே இருக்கும் பொழுது அதோட அலட்சியமா இருக்கட்டு அதோட விஷ்யத்துக்கு மேல ஒரு ஈர்ப்போ வந்து பாத்தீனா நம்புளுக்கு குறைஞ்சிகிட்டே போகும் அது போலதா எனக் ஆக ஆரம்சுருச்சு சரி இப்ப தான நம்ப கல்லூரி முடிச்சோம் ஆ ஓகே ஒர்க்கும் இது பண்றோம் இது எல்லாமே பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து பாத்திங்கன்னா நம்ளுக்கு வந்து ரொம்பவே இதுவா இருக்கே அப்டீன்டு ஒரு ஆரம்ப நிலையில ஒரு மூனு மாதங்கள் கிட்ட ரொம்பவே கஷ்டமா இருந்துது அந்த தூக்கம் என் ஒரு விஷியம் இல்லாம அந்த ஒர்க் வந்து ரொம்பவே அதிகமா இருந்து ஆனா போக போக உங்க சேரி ஓகே நம்மளுக்கு இது வந்து வேலயு ஆயிச்சி அப்படின்ட்டு அத வந்து ஏத்துக்கிற ஒரு மன ம மனப்பான்மை வந்து வறந்ததுக்கு அப்புறோ செரியா ஒரு விஷிய வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சுருச்சு இது போல்வே என்னோட ஒர்கே ஒர்க்காருக்கட்டு என்னுடைய வேலையோடைய விஷ்யங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க ஆ உங்கள வந்து எப்டி பேலன்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்கான நேரத்த வந்து ஒவ்வொரு விஷியத்துக்கான நேரத்த வந்து நீங்க எப்படி ஒதுக்கி ஆ நீங்க கொண்டு போவீங்க
ம் நான் பாத்தீங்கன்னா ஒர்க் போறதுனால மார்னிங் டு மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்னா ஈவினிங் போஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஒர்க் டைம் அதுலயே போய்டும் நா அந்த டூ வார்ஸ் வந்துட் ட்ராவல்ஸ்லே போயிருவ எனக்கு சிக்ஸ் ஓ கிளாக் தா வீட்டுக் வருவே ப்ச் வீட்டுக் வந்ததுக்கு அப்பறமே ஒ ஸ்டா டைம் வந்து ரொம் ம்ப ஹெவியா ஒர்க் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்துன்னே ஃபிரஷப் ஆய்ட்டு அப்டியே தூங்கிடுவே நைட் டின்னர் கூட இருக்காது அந்த மாதிரி போகு அதுக்கப்புறந்தா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வீட்லயு டைம் ஸ்பென்ட் பண்றது கெடயாது வேல வீடு தூக்கொ இப்டியே இருக்குமே அப்டின்ட்டு இப்பல்லா சிக்ஸ் ஓக் கிளாக் வந்துட்டனா கொஞ்ச நேரம் டாடி மம்மி கூட லா உட்காந்து பேசிட்டு அம் அஹ் மம்மி எப்படின்னா அவங்க வேலை செய்ற வீட்ல என்ன நடந்துச்சு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க அப்பவுமே அவருக்கு என்ன நடந்துச்சு அத எல்லாமே சொல்லுவாரு இந்த மாதிரி டைமிங்ல கொஞ்சம் நைட்லா இது மட்டு அவுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு டின்னர் எல்லாமே மே ஒன்னா உக்காந்து சாப்டுட்டு அந்த மாரி இப்டிதா போய்னிருக்கு என்னோட லைஃப் கால்ல ஒர்க்கு அப்புற வீடு இந்த மாரி போய்ட்ருகு அதும் மோஸ்லி சண்டே டைம் வந்து வெளிய போகோணுன் தோணு ஆனா வந்து ப்ச் டயடா ஒரு நாள் தான நம்மளுக்கு ஆபீஸ் லீவ் விட்றாங்க நம்ப ஏ வெளியே போய் வேஸ்ட் பண்ணணு அப்படின்ட்டு அதுலயுமே வீட்டுலதா இருந்து புல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுதா காலேஜ் லைஃப்ல எல்லா நெனைச்சோ நம்ப அ இப்ப இந்த இவ்ளா டார்ச்சர் தராங்க நம்பள வேலைக்லா கல்ல நைட்டு வீட்டுக் வருவோ இந் லைஃப் நல்லா இருக்கூ அப்டின் யோஸ் த்துசொப்ப ந யோஸ் தெச்சிட்டு இருங்க அந்த மாதிரி தா நல்லா இருக்கு ஆனா என் லைஃப் இப்டியே மாறுன்றதுன் எதிர் பாக்கவேல்ல வேல வீட் வேல வீடு இப்டியே மாறிடுச்சு லாஸ்ட் வரிக் ஆனா இப்ப யோசீக்கிறோ காலேஜ் லைப்ல அதுவே நல்லாந்துருச்சுல அப்டின்றது ஆனா அப்ப வந்து எப்ப முடியு ப்ச் எப் இப்ப வேலைக்கு போகனும்ப அப்படின் அப்ப யோசிச்சது ஆனா இப்ப எங்களைக்கே து போரிங் போரிங்காதா போயிட்டு இருக்கு
கண்டிப்பா ஏன்னா ஒவ்வொரு விஷ்யமும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாரி நம நம்மளுக்கு மாறிட்டே இருக்கு இல்லியா எப்ப ப பல்லு பள்ளி நாட்கள்ல வந்து பாத்தீங்கனா நம்ப வந்து எப்படா கல்லூரி போவோ எப்ப பதினெட்டு வயசு ஆகு எப்போ ஓட்டு போடுவோ இப்ப வந்து இந்த இடத்துக்கு எல்லா போகு அப்படின்னுட்டு ஒவ்வொரு விஷியமா நம்பளுக்கு தோணு ஆனா ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கனா ஏன்டா இங்க வந்தோ அப்படின் ஒரு இதுவாகு எனக்ல்லா வந்து பாத்தீங்ன்னா ஆ எப்டி ஆரம்பிச்சுதுன்னா ஓகே யூஜி வரைக்கும் ஓகே பிஜ வந்து நல்லா ஜாலியா போச்சு லாஸ்ட்டு ஒரு பிஜில செகண்ட் இயர் எல்லாம் இது பண்ணும்போது எப்ப இது பண்ணும் ஏன்னா இன்டர்ன்ஷிப் போகர்தா இருக்கட்டும் அங்க போய் அவங்க அவ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இர்டன்ஷிப் சர்டிபிகேட் வாங்க துக்கு ஒரு இது பண்றதா இருக்கட்டும் அதெல்லா பாக்கும்பொழுது நம்ப்ளுக்கே கடுப்பா இருக்கு இது எப்படா முடியு அப்படின்ட்டு இந்த ஒரு இதுல்லாம் ஆனா அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பசங்க கூட இருந்த நாட்களா இருக்கட்டும் அந்த ஒவ்வொரு இதுவும் வந்து பாத்தினா ரொம்ப மிஸ் பண்ற மாருக்கும் ச ஏ எப்படினா அ போன வருஷ முடிஞ்ச்சுன்னா இந்த வருஷம்ல நம்மளுக்கு தோணும் இந்த நாட்கள் நம்ம இங்க இருந்தோம் இப்படி பண்ணோம் இப்ப இந்த எக்ஸாம் எழுதுணோ செமஸ்டர் இப்பதான முடிஞ்சது இப்ப நம்ம வெகேஷன்ல வந்து இந்த ஊர்ல இருந்திருப்போ இந்த ஸ்டேட்ல நம்ம சுத்திட்டு இருந்திருப்போ அப்படின்ட்டு நாங்க எனக்கு இந்த இந்த நாட்கள் போகும்பொழுது எனக்கு இதுதான் தோணுது நேரம் நம்ம வந்து சென்னை ஃப்ளைட்ல வந்துட்டு இருபோம் இந்த நேரத்துல வந்து இப்பல்லாம் நம்ம இருந்தோமே அப்படின்ட்டு கரெக்டா இந்த நாள்ல வந்து நாங்கள் இருந்த நாட்கள் வந்த நாட்கள் எல்லாமே ஒண்ணு ஒன்னா வந்து அஹ் நாபம் வந்துட்டே இருக்கு சோ அந்த ம் அந்த ரொட்டீனா இருக்கட்டும் அந்த டேவா இருக்கட்டும் அந்த நாட்கள் வந்து திரும்பி பார்க்கும்பழுதுதான் அந்த ஒரு அழகான நினைவுகள் போட்டோஸ் தான் இருக்கு புகைப்படங்கள் தான் நம்மளுக்கு வந்து பாத்தீன்னா ஒரு அழகான ஒரு நினைவுகளா வந்து காட்சி அமைக்கத தவிர்த்து ஓகே நம் ப்ப அந்த லைஃப் என்ஜாய் பண்ணீட்ருந்தோ இதுக்கப்பறோ வரப்போற லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணனும் அப்டீன்டு அதுக்காக அந்த பயணத்துக்காக நம்ம வந்து நீண்ட தூரம் வந்து ஓடிக்கொண்டு தா இருக்கறோமே தவிர்த்து ஓக்கே நம்ப ஏன்னா நம்மளோட வாழ்கை வந்து ப்ரைட்டா இருக்கணும் அப்டீன்றுவோ இது போல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ன ஆஹ் வேற எதனா வந்து எனக்கு இந்த ரொட்டின மாத்தணும் எனக்கு வந்து இல்ல எக்ஸசைஸ் பண்ணும் எனக்கு ஸ்கின் கேர் பண்ணும் அப்டின்ட்டு அதுக்கான நேரம் அது எதனா ஒதுக்கி நீங்க பண்ணிருக்கீங்ளா
உம் மோஸ்ட் ஆப் பாத்தீங்கன்னா எனக் க அந்த மாரி எப்டி சொல்றதுனா இந்த ஸ்கின்னுக்காக இது பண்றது அந்த மாரி அவ்ளவா எதுவும் வெளிய போய் பண்ணனும் பார்லர் போணும் அப்பல்லாம் எதுமே தோணாது நான் என்ன சொல்லுவாங்கையா வீட்ல இருக்க ப்ராடக்ட் வச்சு எதனா பண்ணலாம் அப்டின்ட்டு இந்த மாதிரி எதனா சொன்னாங்கன்னா அந்த மாரி எல்லா ட்ரை பண்றது ஏன்னா இப்ப வெளிய எல்லாம் போய் பண்ணோனா யாரரு நம்பி நம்ம போய் போக முடியாதுலல்லையா இப்ப ஃபேஸ் அவங்களே ஏதோணு ப ஏதோ ஒண்ணு கிரீம் எதோ போடுறாங்க நம்மளுக்கு அது செட் ஆகலனா நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரூ ஆஹ் எதுக்கு எ இப்ப என்ன இருக்கோ அது இப்ப வீட்ல என்ன சொல்ற வீட்ல சொல்றது மேபி வந்து வீட்டுல இருக்க திங்ஸ வச்சு சொல்வாங்க நேச்சுரலா அந்த மாரி ட்ரை பண்ற நம்ளுக்கு அது இன்னும் பெட்டரா இருக்கும் இல்லையா மோஸ்ட் ஆப் நா லா எதூ யூஸ் பண்ணவே மாட் அதுல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு நார்மலாவே இருந்துட்டு போயிட்டுறதுதான் நீங்க அப்டி எதனா ட்ரை பண்றீங்ளா
நானும் வந்து இந்த அம்மா அப்பா அம்மாக்கள்ல்லாம் சொல்லுவாங்க இல்லையா முந்தாணி வெட்டி போடு கத்தாழ போடு மஞ்சள் பண்ணேன் அப்டின்ட்டு ஆனா இது எதுவுமே எனக்கு ஒத்தே வராது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நமக்கு வந்து இந்த ஸ்கின் கேரு அப்படின்ற ஒரு விஷ் ல்லாம் வந்து எனக்கு எப்ப இது ப என்னோட மேம் சொல்லுவாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹ நம்மளோட லுக்கும் சரி நம்மளோட ஆட்டடியூ நம்மளோட பேச்சுலான் ஒருத்தவங்களளை வந்து நல்லா வந்து மரியாதையும் சரி ஒரு நம்மள ஈர்க்கும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்மோது ட்ரெஸ் வெல் ஈட் வெல் லுக்கிங் வெல் ஸ்பீக்கிங் வெல் அப்டின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை பத்தி அவங்க வந்து சொல்லுவாங்க அதனால எங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் நம்ம வந்து நிறையவே கத்துக்கனேன் ஏன்னா முன்ன இருந்ததை விட இப்ப நிறைய சேஞ்ச் இருக்கு நிறைய மாற்றங்கள் நமக்கு குள்ள இருக்கு அப்டீன்டு இந்த ஸ்கின் கேரா இருக்குன்னு நானே எடுத்து பண்ண ஆரம்ச்சேன் ப்ராடக்ட் வந் வாங்கறதா இருக்கட்டும் நம்ளுக்கு எது செட் ஆகுதுனு அப்படின்டு ஒவ்வொரு விஷயமு பாத்து பாத்து நம்ம பண்றதா இருக்கட்டும் நான் வந்து எனக்கு என்ன பொறுத்தவரைக்கு எப்டீனா நமக்குன்னு செலவு எடுத்து வந்து யோசிக் கூடாது நமக்கான பன்றத்துல வந்து தேவை கு பூர்த்தி அடையறதுக்கு வந்து நம்ம யோசிக்கவே கூடாது அந்தந்த நாட்கள்ல அந்தந்த காசு இருக்கா நம்மளுக்கு பண்ணிக்கணு அப்படின்ட்டு நெனைக்கிற ஆளு அதனாலே வந்து என்ன வந்து கவனிக்கனுனா பார்த்து பார்த்து கவனிக்கிற ஒரு விஷயத்துல வந்து து நான் எப்பமே வந்து எனக்கு நான் முன்னுரிமை குடுப்பேன் அந்த விஷயத்துல அப்டின்ட்டு நான் எப்பமே நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயமே நான் சொல்லுவன் இது போல நீங்க வந்து இந்த உணவு முறையில் கூட இந்த டெய்லி லைஃப்ல வந்து பாதிங்கனா இந்த உணவு முறைகள் இது எனக்கு புரோட்டீன் இருக்குங்ளா அது போல ஏனா ஒரு மாட்டத்தை நான் இது பண்ணும் அப்படின்ட்டு எதன நினைச்சிருக்கீங்களா
உம் அந்த மாரி எப்டி சொல்றதுன்னா ச் வீட்ல எப்யுமே வந்து உணவு இருக்கும் பாத்தீங்களா அந்த மாரி ஃப்ரூட்ஸ் தான். பிரண்ட்ஸ் கூட போனா மட்டும் தான் ச் இப்ப பிரண்ட்ஸ் கூட போனா அவளுங்க புதுசு புதுசா அவுங்க எதனா ட்ரை பண்ணிருப்பாங்கலியா. அவங்க ஒரு விஷய ட்ரை பண்ணி இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ட்ரை பண்ணி ஆகணும்ன்றதுக்காக ட்ரை பண்ணுவே ச் மோஸ்ட் வீட்ல இருக்கவங்களா வந்து. கூப்டா வரமாட்டாங்க. ஹோட்டல்ஸ் அந்த மாரி. நா என்ன பண்ணுவனா அவுங்க என்ன ட்ரை. பண்றாங்க எப்படி போடுறாங்க அதெல்லா பாத்துட்டு வந் அதயாவது வீட்ட வீட்ல ட்ரை பண்ணுவன் வீட்ல ட்ரை பண்ணி எங்க மம்மி. குடுத்தா அவங்க அது டேஸ்ட்டா இருக்குன்னுவாங்கோ இந்த மாதிரி வெளியே என்னன்னல்லா போய் என்ன நல்லா சாப்பறனும் அதெல்லாம் வந்து கத்துப்பேன் எப்படி செய்யறாங்க என்னன்ன ஆட் பண்றாங்க அது அப்டியே கத்துட்டு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து வீட்ல ட்ரை பண்ணி அது அது எப்டின்னா ஹோட்டல் சாபட நம்ம பேவரட் ஃபுட்டா இருக்கோ. ஆனா வீட்ல வந்து சாப்டதுக்கு அப்பபறம் அப்டி இருக்கவே இருக்காது தெரியாதில்லையா இந்த ஃபுட்டு டேஸ்ட் ஒரிஜினல் டேஸ்ட்டு வேறன்றது. வெ சோ இந்த மாரி. செஞ்சு ஏமாத்திட்டு இருக்க நா இன்னமோ.
பகுது புது கண்டிப்பாங்க இந்த டெய்லி ரொட்டீனா இருக்கட்டும் ந உணவு இதுவா இருக்கட்டும் நம்ம ஸ்கின் கேர் இருக்கட்டும் நிறைய விஷயம் பேசுா உங்க கூட பேசல ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க